செண்டரும் தேர்ட்டி டூ தான் காட்டுது
தேட்டி டூ காட்டுதா
ஆ செவன் ஹண்ட்ரட் காட்டல
இல்லையே கரெக்டா நான் லெவன் மினிட்ல தானே கட் பண்ண
ஆ அது கரெக்ட் கட்டாய்டுச்சு அதுக்கு முன்னாடி
எது
நம்ப செகண்ட்ஸ் கரெக்ட் பட் அதுல வந்து ஷோ ஆகல
ஓ அது அது அப்பிடிதான் கோலாரு நம்ப அதெல்லாம் எடுத்துக்க தேவல நீங்க சொல்லுங்க அப்ப நம்ம வந்து டென் மினிட்ஸ் கரெக்டா பேசினா கூடதான் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் வருது அப்போ அது மேக் கணக்கு கணக்கா
தெரில்ல எனக்கு என்னான்னு
எனக்கு தெரிஞ்சு அது மினிட் கெடையாது மினிட் கணக்கு மார் தெரில்ல அது கவுன்ட்டு மாரியே தெரிது
சேரி அதான் என்ன ஆயிச்சு ஏதோ இது மாரி எல்லாருமே பேசினாங்க அவங்க வீட்ல என யார் இப்டி சொல்லுவா அவளா அவ வரப்போறா அவ அவள நம்ப முடியுமா அவ எப்டி இருப்பங்களோ நாத்தனார் கொடும்ம பண்ணலாம் தட் இஸ் மாமியார் ஆனா அப்டியெல்லாம் எதுவுமே கிடையாது
ஆ
பொண்ணு கிட்ட போய் சொல்லுவா எனக்கு அப்பறம் இந்த வீட்ட நீ தா பாத்துக்கணும் அவ்ளுங்க ரெண்டு பேரும் நீ தா பாத்துக்கணும் இவனையு நீ தா பாத்துக்கணும் நீ ஒரு ஆளு இந்த வீட்ட நடத்தணும் அப்டின்னு பொறுப்பு எந்த வீட்ல தருவாங்க இத்தனைக்கு நா நா நிச்சயமே கெடையாது நம்ம வாழ்ற வாழ்க்கைய பொறுத்தவரைக்கு என்ன சொல்ற நாளைக்கு நா இருப்பனா இருக்க மாட்டே போன் கூட தெரியாது
ம்
ஓகேவா அதுக்குன்ட்டு அவங்க வீட்டுல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி இப்டி இருந்தாலு மாட்டோ தா சொல்லுவோ அவங்க வீட்டுல பேசுனாங்கன்னா இல்ல அவங்க பாட்டி என்னரு ப்ராமிஸ்சு எனக்காக பண்ணு அந்த மாறி இருந்தாலு கடமைக்குன்னு ஒரு மேரேஜ் ஆச்சு நடக்கும்ல
ஆ
இப்டி இருந்துமே அவ்ங்க வந்து என்ன அப்டி தாங்குறாங்க ஓ இவங்களு அப்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கள இந்த வீட்ல ஆனா இந்த வீட்ல பொறிக்கி பையே எப்டி இருப்பா அத பண்றா இந்த கெட்ட பழக்கொ இருக்குல அப்பில்லா இருந்தா ஹாட் ஆகுல பண்றவங்களா இந்தா பரவால
ஆ
முன்னாடி
ஒரு ஒருத்தருங்க மனுஷன் குடுத்து அது நம்மளாலு சொல்ல முடியுல
ஆஹ் எனக்காக எல்லாத்தையு விட்டு இருக்கா நா சொல்லிட்டேனே அவனுக்கு ஒண்ணுமே இல்ல எங்க கூட்ட நா சொன்னே பைய பாக்க எப்டி இருக்கா அந்த பையனுடைய டீட்டெயில்ஸ் எடுப்பா அப்டி கேட்ட எடுப் எடுப்பா அவனுகொரு கெட்ட பழக்கூட இல்லன்னாரு ஹாய் நா உன்னோட டீடெயில்ஸ் எடு
எனம்
அப்டின்னு சொல்லு ஒரு மாறி சிரிச்சாரு
ம்
என்ன எனக்கு தெரியு இல்ல எனக்கு எல்லாமே தெரியு அவன பத்தி அவ என்ட ஒரு விஷயம் என்ட மறைச்சதில்ல ஒனக்கு என்னென்ன பழக்கோ இருந்துச்சு என் என்னன்னலா எனக்காக விட்டான் எல்லாமே எனக்கு தெரியு அப்போ அப்டிப்பட்ட உன்ன நா எப்டின்னு விட்டு தர முடியு அதே நேரத்துல எனக்கு அவங்களு அசிங்கப்படக் கூடாது எனக்கு அவங்களும் முக்கியோ
ம்
என்ன பண்றது நா தா ஒரு ஃபோன் பண்ணி கேட்டே
ம்
நா ஒன்னு கேட்கவா அப்டின்னு சொல்லி கேட்டே ஒரு மாறி கேட்டே ஒரு வெலாட்டு வெல்லாட்டு தனமா என்னம்மா சொல்லுமா அப்டி சொன்னாரு வெல்லாட்டு தரமா கேப்பாரு ஒரு மாறி பேசி அப்போ வந்து இந்த மாறி யோய்ச்சி டெலிட் பண்றியா அப்டி கேட்டே ஏன் என்னாச்சு தாரு இந்த் மேரி இந்த மாறி அப்பாயின்மெண்ட் ஆயால என்னால டெலிட் பண்ண முடியாது இன்னைக்கு நைட்டுக்குள்ள அக்கோண்ட் பிரரைவேட்ல போய்டு அவுங்க எல்லாரையு அன்ஃபாலோ பண்றதா அவுங்களுக்கு இதுக்கப்பரோ தெரியாதுல்ல அப்டின்னு சொல்லிச்சு அதுக்கப்றோ சொ அப்பறோ உனக்கு டெலிட் பண்ணுமா அப்டி சொல்லுது எனக்கு டெலீட் பண்ணும்ன்னு தோணுச்சுன்னா நான் எப்பேயோ சொல்லிருப்பே நீ கேட்டன்னைக்கி
ம்
என்ன பண்றது தெர்ல என்னால முடியில செரி போ வேண்டாம் எதுமே பண்ணாத நா எப்டி மாட்டிட்டு இருக்கும் போனா என்னோட இது இப்டிதா எப்போ ஓ அப்றோம் பாத்தா தூர் தின்னு டெலிட் பண்ட்டுக்கிறாரு போஸ்ட ஆசையா போட்ட போஸ்ட அப்பறோ அண்ணா திட்டி எதுக்கு நீ டெலீட் பண்ற அட்சிவ்ள போடு நம்மளுக்கு எப்ப விருப்போ இருக்கோ அப்றமேல் போட்டுக்லா அப்டின்னு சொல்ட்டு அண்ணா அச்சிவ்ல போட்ருக்காங்க அந்த ஒண்ணு டெலீட் பண்ணதுக்கு மனசு கஷ்டத்துல இருக்காங்க
ம்
அதா பைக் ஃபஸ்ட்டு பாத்தீங்ள பைக் ல பின்னாடி உக்காந்துட்டு இருக்குறது செம்மைய இருந்ச் சூப்பரா இருந்துசு நாதா டெலிட் பண்ண
என்ன இப்போ ரெண்டுத்துக்கு
ஆசையா போட்டு எனக் என்னன்னா என்னால அவுங்ளு ஒரு பொண் ஓ ஏதோ அசிங்கோ அப்டிலா சொல்லி பொழம்பிட் இருக்காங்க என்ன பக்கோ ஒரு போட்டோ கூட போஸ்ட் என்னோட என்னோட ஆசைக்கி ஒரு போட்டோ கூட போட முட்லயே அப்டின்ட்டு இங்க ரெண்டு பேரு கஷ்டபற்றதுக்கு காரனமு நானு
எனக்கு புரியுது ஆனா யாராச்சு ஒருத்தராச்சு விட்டு குடுக்குணு ஆனா அவுங்க பண்ணவே மாட்டாங்க எப்டி நாலுமே பேசுறவங்க பேசிட்டேதா இருப்பாங்க நம்மளாச்சு கொஞ்சோ அஜ்ஜஸ் பண்ணி போணும் நா போணு ரெண்டு பக்கமே எதுவுமே பண்லனா நம்ம நடுவே வந்து முழிக்க வேண்டிதா ஒன்னு நீதா வந்து பரவால்ல அவுங்க பேசட்டு அத பத்தி எனக்கு கவல இல்லனு சொல்ட்டு அமைதியா இருக்கணு
என்னால முடிய்ல
அத பத்தி திங் பண்ணா இதே கடைசி வரிக்கு பேசிட்டுதா இருப்பாங்க நீ அதெல்லா கேட்டேன்னா அம்மைதியா தா இருக்ணு அப்டி பண்ட்ரனா உ இஷ்டோ
அதா நா சொல்றேனே எல்லாரு ஒன்னு ஒண்ணு பண்றாங்க
ம்
மாட்டிக்காம கரெக்டா இருகாங் ஆனா ஏ கடவுள் தெர்ல நம்த சேர் வி டு அட்லீஸ்டு கிட்டயாச்சு அவுங்கிட்ட மறச்சு ஃபேக்கா இல்லல தெரியட்டு நா ரொம்ப நம்பிக்கை குடுக்கலல
ம் எதுந்தாலு நம்மளுக்கு நல்லது
நீ தாத்தாவே சொ சொல்ட்ட சொல்லிட்டாரு வீட்டுல மாட்ரப்போ குட்டி பொன்னு மாட்றப்போ ஏ கசின் இருக்கால அவதா இப்ல்லா பன்னி சுத்துவானு நினைச்சே நீ இப்டி பண்ணுவ நா நனச்சு கூட பாக்கல
ம்
சோ அதுவே எனக்கு ஒரு மாரி கஷ்டமோ ஆயிடுச்சு ஆமா நா ஒண்ணு யாரயு ஏமாத்தலல
புரியுது
ஒருத்தோங்களே வாழ்க்கன்தான இருக்கே அதுவு கு பரவலய அந்த அளவுக்கு பரவால்ல அந்த எடத்துல நா உண்மையா தான இருக்கே இந்த உடம்பே சரி அந்த ஒண்ணு சரி எந்த எல்லாத்தையு ஒருத்தவங்களுக்காக மட்டுமே வச்சிருக்கல்ல வேற யாருக்கு குடுக்காம ஆனா எல்லாரு அப்டி இல்லல்ல
ம்
இப்ப ஹக்கா இருக்கட்டு எல்லாமே ஒரு ஃபாய்னா அது மட்டுதா அது நா கொடுத்தது அவங்களுக்கு மொத்தோ இ இருக்கு இதுக்கு முன்னாடி அந்த ஒன் சைடு அ ஒன் அப்டியே போயிடுச்சு அது ஒரு ஸ்டோரியே இல்லாத மாரி மறைஞ்சிர்ச்சு
புரியுது ஏனா அது ஒரு ஸ்டோரியே இல்லதா
ஆ‌ அது அவ்ளவுதா முடிஞ்சிருச்சு மறைஞ்சிருச்சு தண்ணியோட தண்ணியா போயிட்ச்சு அப்ப இவ இவுங்க எல்லாமே எனக்கு ஒரு அந்த ஒருலவ் கிடச்சது எல்லாமே அது இவங்களுக்காக மட்டுதுமே குடுச்சுட்டே இல நா யாரியு சீப் பண்ல அந்த எல்லாருக்கு நா அந்த இதுவ ஷேர் பண்ல அந்த விஷயத்துல நா இதுவாருக்கன்ட்டு அப்டி சொல்லி என்ன நானே தீத்திக்கிறே ஆனா அப்டி எல்லாரு அப்டி இல்லயே ஆனா அவுங்க வந்து அது இருக்கு நல்லாதானே இருக்காங்க
ம்
ஏஸ் தாங்கச்சி வந்தா அவ ஏமாத்துட்டா அவ வந்து நம்பி ஏமாந்துட்டா அவ யாரையு சீரியஸா ஏமாத்தல அவன நம்பி ஏமாந்ததுதா அதிகோ
ம் ஆனா உன்ன கடவுள் அப்டி விட்லல்ல
ஆ அப்டி வீட்ல என்ன
ம்
அவ வந்து ரொம்ப நம்புனா ஏமாத்திட்டாங்க
ம் கடவுல் எந்த ஒரு விஷயத்திலையு ஒன ஹாருகிட்டயு ஏமாற விடாம இப்ப வரைக்கு
ஆ கரெக்டா வச்சிருக்கா அது இருக்கு ஆனா அப்டி இவ இவ்ங்க நினச்சு பெருமையாவு சந்தோஷமாவு இது வை இவுங்க சைடுல என்க்கு இருந்தாலு வீட்டுல ஒரு பக்கோ கஷ்டப்படுறாங்களே ஒரு மாரி ந இந்த துரேகோ துரூக பண்ட சொல்ற எனக்கு இது துரூக பன்டா நா வந்து கடைசி வரைக்கு நா சிங்கிளா இருப்பேதா நா சொன்னே அப்டி சொல்றாங்க
அது காலப்போக்ல எது வேணா நடுக்கலாங்க எதுமே நம்ம கையில இல்ல
ஆனா ஏ கசின் இப்ப வரைக்கு
ம் இப்ப வரைக்கு
இப்ப வரைக்கு ஏ கசினு சொல்லிட்ருக்கா நா வந்து கடைஇருக்கு கல்லண பண்ணிக்கம எங்க ஆயாவ பாத்துக் போறே எங்க அம்மாவ பாத்துக்க போற இப்போ அதெல்லா நம்முனா எப்டி
என்ன என்ன பண்ணப்போ என்ன
புரில
என்ன சொன்னாங்க அவுங்க
கடைசி வரைக்கு நே எங்க ஆயாவ பாத்துக்க போற கல்யாணல்லா பண்ணிக்க மாட்ட கல்யாணம் பண்ணா கஷ்ட பண்ணு வர்றவ என்ன எப்டி வச்சு பான் தெர்ல இந்த காதலே எனக்கு தேவ இல்ல ல்லா இதெல்லா வந்து அவ் இப்டிலா பேசுறவங்க அவங்க மனசுக்கு குளுறுது அந்த டைம்ல நா ஞாபக வர்றப்ப நா வந்து எரிச்சல் ஆவுது அவ் அவ அப்டே சொல்லிட்றா வீட்ல எல்லாருக்கு தெரியுல்ல இப்போ எப்டி சொல்றதுன்னா ஆயிர தா வீட் வீட்ல எல்லாருக்கு தெரியுன்னாலு நீ அத சும்மா நச்சு நச்சுன்னு அத சொல்லி காட்னா எ மேல இன்னு வெறுப்பு தான வரு
ஆமா
அவுங்க அம்மா கிட்டயே சொல்றா இதுல ஏ சா இதுவா சொன்ன ஓகே
ம் அடுத்த கால்ல பேசலா
ஆ கண்டினியூ பண்லா பாய்
ம் பாய்
பாய் பாய்